ஓ
ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்கே
பசங்கல்லா தூங்கிட்டாங்களா
ம் எல்லா தூங்கிட்டாங்க உங்க வீட்டுல எல்லா தூங்கிட்டாங்களா
ஆ எல்லா தூங்கிட்டாங்கக்கா
சேரி சேரி ஓகே ஓகே
அப்பறோ உங்க காலேஜ் லைஃப்லா எப்டிக்கா போச்சு
ம் அதெல்லா சூப்பரா போச்சு
ஆ எனக்கு நல்லா போச்சுக்கா காலேஜ் லைஃப்லா நல்லா செம்மையா இருந்தது ஆனா எங்க காலேஜே பொறுத்த அளவுக்கு ஸ்கூல் மாரி நடக்கு ஸ்கூலோட எப்டி சொல்றது ஒரு இது எதாது ஒரு எக்ஸாம் எதாவது ஒரு டெஸ்ட் வச்சாலு திரும்பி கூட எங்களால பாக்க முடியாது அந்த மாரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு அந்த மாரி காலேஜ்ல எங்க அம்மா சேத்து விட்டுட்டாங்க ஃபுல்லா கேர்ள்ஸ் தா ஆமாங்க்கா எதுமே பண்ண முடியாது ம அந்த அளவுக்கு இருக்கு ஸ்கூல்ல கூட நல்லா என்ஜாய்மெண்ட் இருந்தது ஆனா அங்க அதா ஒரு எக்ஸாம் ஒரு சாதா டெஸ்ட் எழுதுனாலு ஒரு நோட்ட திருப்பி பாக்க முடியாது அப்டியே தலநால்லோநாக் நெறைய நாள் லீவ் போட்ருக்க ஒரு நாள் கட்டே அடிச்சுட்ட பயந்துட்டு கட்டடிச்சு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தே அந்த மாரிலா நடந்திருக்கு
ஸ்கூல்லயுமே கட்டடிச்சிருக்கீங்க அப்ப ஜாலியா இருக்க காலேஜா இருந்தா என்ன ஆயிருக்கிறது
இல்ல காலேஜ்ல அந்த அளவுக்கு இருக்குகா ஸ்கூல் கூட அந்த அளவுக்கு உ இல்ல எனக் ரொம்ப ஜாலியா இருந்தது காலேஜ் வந்து ம் அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க எதுக்கெடுத்தாலு டெஸ்ட்டு இப்ப ஒரு சின்ன புள்ளைங்க மாரி நடக்கு காலேஜ் மாரியே அது இருக்காது ய அப்டி இருந்து பாருங்க ஆறு அரியர் வெச்ட அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருந்து ஆறு அரியர் நானு ஆறு அரியர லாஸ்ட் வரைக்கு என்னால க்ளி க்ளியர் பண்ணவே முடில அப்பறொந்தா பாத்த செரி இதுக்கப்புறொ நம்ம போய்ட்டு போய்ட்டு பஸ்ல வந்தா சரி வராது அப்படின் ட்டு ஹாஸ்டல் சேந்துட்ட ஹாஸ்டல்ஸ் சேந்து பாத்தோன ரெண்டு மணிக்குலா ஏஞ்ச்சு படிப்பே ஐயோ எங்க நம்ம எதாவது ஆயிடுவோமே ஃபெயில் ஆயிடுவோமே அப்டின்ட்டு ரெண்டு மணி மூணு மணி நெனைச்ச நேரொ எழுந்து எழுந்து படிப்பே பாத்துங்கக்கா ஒரே செம்ல ஆறு ஆறு அரியரும் க்ளியர் பண்ணிட்ட ரொம்ப சந்தோஷமா நா எதிரே பாக்கல ஒரு இதுல போய்டூன் நெனச்ச ஆனா பாஸ் பண்ணிட்ட
பரவால்ல சூப்பர் வீட்ல இருந்தா பண்ணாதத ஹாஸ்டல் போய் பண்ணியாச்சு சக்சஸ்
இல்ல வீட்ல இருந்தா நா போய்ட்டு வர்றது ரொம்ப டயர்னஸ் ஆயிடு அப்டின்ட்டு கொஞ்ச தூரொ அது அதனால சரிமா என்ன ஹாஸ்டல் சேத்துடு ஒரு ஒன் மந்த் தா ஒன் மந்த்துக்கு சேத்து விட்டுருங்க அப்டின்ட்டே ஆனா ஹாஸ்டல் வார்டனுங்கா ஆ மூணு மணிக்குலா கரெக்ட்டா எழுப்பி விட்ருவாங்க வந்து அந்த ஜன்னல் கதவ வந்து தட்டுவாங்க ஒரு கட்ச குழிய நீட்டு ஒரு ஸ்டிக்க வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க எழுந்திருக்கிற வரைக்கு அது எழுந்து தூக்கத்தோடேயே போவோம் மூணு மணிக்குலாம் போய் குளிச்சிருப்போ குளிச்ட்டு வந்து ஆமாங்க்கா மூணு மணி எல்லாரு இல்ல ஒருத்த ஒருத்தங்களா ஒரு ஒரு ரூமா போய்ட்டு போங்க சொல்வாங்க மூணு மணிக்கு எஞ்ச்சி குளிப்போ ஏனா ஆறு மணிக்குலா ஃபுல்லா வந்து நெறையா கூட்டொ வரு அதனால போ முடியாது மூணு மணிக்கு ஏஞ்ச்சி குளிச்சிட்டு
ஓகே ஆனா காமனா மூணு மணிலருந்து எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க எந்திரிக்கிறது அவ்ங்கவுங்க சௌரியொ
ஆமா மூணு மணிக்குலா எழுப்ப எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க
ஓகே ஓ
ரெண்டு மணிக்கு எழுந்து சாப்டுவாளுங்கக்கா ஆ சாப்பாடு வாய்ன்ட்டு வந்து வெச்சுருவாளுங்க வச்சுட்டு இருட்டா இருக்கு அந்த இருட்டுல ஹாஸ்டல் வாடன் லைட்டு போட்டா திட்டுவாங்கன்ட்டு அப்டியே ரவுண்ட் ஷேப்ல உக்காந்து பாளுங்க அங்க மொபைலு அலவ்டு இல்ல ஆனா தெரியாத வச்சிருப்பாளுங்க மொபைல்லா தெரியாத வச்சிருக்குங்க அந்த ரவுண்ட் ஷேப்ல உக் காந்து எல்லாரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு சாப்புடுவாளுங்க சாப்ட்டுட்டு அத எடுத்து எட்ட போறது ஆனா லைட் வெளுக்க கூடாது வாடன் திட் திட்டு வாங்கன்ட்டு அந்த மாரிலா நெறைய பண்ணிருக்காங்க ஆனா இங்க காலேஜின்தாக்கா பேரு அந்த அளவுக்கு பொண்ணுங்க பண்ணாத்தே இல்ல அங்க பாத்தோன்னா ஒரு நாளு பிரின்ஸிபல் வந்து யார் யார் ஃபோன் வச்சுருக்காங்க பாரு அப்படின்டாங்க பி ஏ டிபார்ட்மெண்ட்டு ஃபுல்லா ஃபோனு அது எதுக்குள்ள திரும்ப வச்சிருக்கானுங்க சாப்பாடுக்குள்ள சாப்பாடுக்குள்ள அந்த ஃபோனு கவர கட்டி அதுக்குள்ள வச்சுட்டாளுங்க வைப்ரேட்ல ஆயிடுச்சி மேம் வந்து எல்லாத்தயு செக் பண்ணிட்டு இருக்கப்போ வைப்ரேட் ஆயிடுச்சி கப்பு
நல்லது
உடனே புடிச்சுட்டாங்க புடிச்சு பேரண்ட்ஸ் வந்து அதுலே இந்து எல்லாரோட டிஃபன் பாக்ஸு ஓபன் பண்ற அதுல கிட்டத்தட்ட முப்பது போன் இருந்துச்சு மாட்டிக்குச்சு என்ன அதும் சாப்பாட்டுக்குள்ள ஆமா இதுக்குன்னே என்ன பண்ணாங்க பெரிய கப்பா எடுத்துட்டு வருவாளுங்க சின்னதுல்லா வராது இப்ப அவுங்களோட ஃபுல் அவுங்க டிப் டிப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லா பாத்தா அவுங்க பாத்தா எழுவத்தி அஞ்சு பசங்க அங்க மட்டு கேளு அது ஃபுல்லா பாத்தா எ அதா முப்பது போனு அன்னைக்குனு மாட்டிக்கிச்சு பாருங்க அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா இருக்கோங்கா ஆனா மாட்டிருக்கா அப்புற சிரிப்பேன்க்கா நானு ஆனா நா எடுத்துட்டு போ மாட்டே எனக்கு பயமா இருக்கு போனு அப்ப என் கிட்ட இல்ல அப் அப்போ வந்து பட்டன் போன்ல இருந்தது வீட்டு போன் இருந்தது ஃபோன்லா அப்ப ஏன்ட்ட இல்ல இப்
முப்பது பேர் வச்சிருந்து முப்பது பேரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு மாட்டிருக்
முப்பது பேருங்கா அதுவு வந்து பி-பின்னாடி தா லாஸ்டு டேஸ்க்கு முப்பது பேரு மாட்டிக்கிட்டாளுங்க பாருங்க ஆனா எழுவத் தஞ்சு பசங்க முப்பது பேரு மாட்டிக்கிச்சுங்க அவுங்க அவுங்க அதுக்குன்னு தனி கவர்லா வச்சுருப்பாங்க அதுக்குள்ள வச்சு நல்லா மாட்டிக்கிட்டாளுங்க
ஓகே ஓகே ஆனா இது ரொம்ப ஒரு இதுதா இப்பெல்லா போன் இப்ப வந்து காலேஜ்லே எல்லாருக்குமே செரி எல்லாரு போன் வச்சிருக்காங்க அப்டிங்குற இப்ப எப்படி செக் பண்றாங்களா என்னனு எனக்கு தெரில ஆனா மேக்சிமம் தெரியு
ஆமாக்கா இப்பல்லா அப்டி இல்லக்கா அக்கா ஃபோன் வச்சுருந்தாலு ஒன்னு யாரயு கண்டுக்குறதில்ல அப்ப நாங்க படிக்கிற அப்ப தா ரொம்ப இது நீங்க படிக்கிறப்பல்லா எப்டிக்கா இருந்தது போன்லா அலோட்
அப்போ அப்டிதா போன்ல அளோடு கிடையாது மேக்சிமம் கொண்டு வரமாட்டாங்க கொண்டு வந்தாலு இந்த மாதிரிதா மாட்டிக்குவாங்க மாட்னாங்கன்னா அப்றோ போன் கிடைக்காது அவுங்களே வெச்சுக்வாங்க நீ ஃபைனல் இயர் முடிச்சு போகுபோது வாங்கிப்போ அப்பிடின்னுவாங்க அப்றொ பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா இதுலுயூ ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. பண்ணி அதுக்கப்பறமா போனா போகுது அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்ளுக்கு குடுக்கலாமா வேண்டாமான்னு பல யோஸ் சனைகளுக்கு அப்றமா செர்ரி போனா போது வெச்சுக்கோன்னு சொல்லிட்டு குடுத்தாங்க. அந்த மாரிதா நடக்கும். ஏனா இப்ப போன் அப்பிடிங்கறது வந்து இப்ப அதிகமா இருக்கு. கொழந்தைகளுக்கே ஆன்லைன் க்ளாஸ்க்கு அதுக்கு இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்புச் ட்டாங்க எல்லாருமே. ஆனா காலேஜ் ப் ம்
மத்தவங்க யாருமே இல்லக்கா சின்ன கொழந்திங்க என்னோட பையங்கூட ஃபோனுதா ஃபோன் சாப்பாடு ஊட்னாலு ஃபோனு இப்ப அதூவு இந்த ஒர்க்கால வந்து எனக்கு எதுமே பண்ண முடில. இந்த ஃபோன் குடுத் தாதா அமைதியா இருக்காங்க. வேற வழியே இல்ல எனக்கு. அதனால அப்பிடியே போகுது. ஃபோன் இல்லாத யாருமே இல்ல
ஆமா நம்மளூ இப்ப வந்துட்டு இப்ப வெளிய போய் வேல பாக்க முடியல. வீட்ல வேல பாக்குறோன்னா செரி கொழந்தைக் கொஞ்சொ அமைதியா இருந்தா நம்ம வேல பாக்கலா. அது எப்பிடி அமைதியா இருக்கோ. ஃபோன் குடுத்தாதா அமைதியா இருக் கோ. இல்லின்னா அமைதியாவே இருக்கறது இல்ல. அதுக பாட்டுக்கு ஒரு பக்கோ கத்திட்டு இருக்காங்க. நம்மளூ வேற வழியே இல்லென்னு குடுக்குறோ. வேல செய்யும்போது இந்த நம்ம ஒர்க் பாக்கும்போது குடுத்துற்றோ. அதுக்கப்புறமா நம்ம ஒக்காந்திட்ருக்கும் பேது அவங்க அதேதா வேணூன் கேட்
அதேதாயிர்ச் அப்டி இல்லனாலூ இல்லன்னா ஃபோனு இல்லனா டிவில கனக்ட் பண்ணி குடுங்க அப்பிடின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
யூ டியூப் தா பாக்குறாங்க
ம் ஆமா யூ டியூப்ல ஏ பையனுக்கு தெரியாத்தே இல்ல. இந்த ரீல்ஸு பாத்து நறயா விஷயோ கத்துக்கிட்டாங் மூணு வய்சு தாங்கா ஆகுது. ரொம்ப பேசுறாங்கா.
ஐயோ ஆமா இப்ப கொழந்தைக் கெல்லா ம் ரெண்டு வய்சு மூணு வய்சுலயே நல்லா பயங்கரமா சுர்சுர்பா இருக்குதுக‌ எதூ சொல்ல முடியர்தில்ல நம்மளுக்கெல்லா பத்து வய்சு பன்னெண்டு வய்சுல தெரியவந்தது அவுங்ளுக் இப்பவே தெரித்
ஆமா ஆமா நம்ளுக் இப்பெல்லா அப்பெல்லா எதுமே எனக்கெல்லா தெரியாதுக்கா. ஃபோன் பத்தி என்னான்னே நம்ளுக்குல்லா தெரியாது. இப்பெல்லா பாருங்க அப்பிடி தல்றா ஏ பையன் கைய வெச்சுக்கிட்டு அதா ஃபோன் இல்லாத உலகமே இல்ல.
அதேதா அப்பிடிதா போய்ட்டு இருக்கு. வேற வ ஆப்ஷன் இல்லங்குற மாரி ஆயிருச்சு. டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக இந்த மாரியான விஷயங்கள்ல்லா அதிகமா வர ஆரம்பிச்சுருச்சுன்னு சொல்லா.
அப்பெல்லா நம்ளுக்கு பட்டன் ஃபோன் தா இல்லக்கா. பட்டன் ஃபோனு அதூ ஒரு சில வீட் நல்லா இருக்கோ. அதூவூ ரொம்ப ரேர்ரு அந்த பட்டன் ஃபோன வெச்சிக்கிட்டே நாங்க சீன் போட்றது எதோ பஸ்ல போனா அந்த பட்டன் ஃபோன எடுக்குறது இப்பெல்லா அந்த பட்டன் ஃபோன எடுத்தாவே அவ்மானென்ற மாரி நெனைக்கிறாங்க
யாரு இப்ப பட்டன் ஃபோன் வெச்சிருக்கா. வய்சான பாட்டி மொ மொதக்கொண் டு எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தா வெச்சிருக்காங்க. பட்டன் ஃபோன்லா ரேர்ரு
ஆம்மா அம்
நூத்துல லட்சத்துல ஒருத்தங்கன்னு சொல்லா. அந்த மாரி ஆய்ர்சு. பட்டன் ஃபோனே இப்ப யாருகிட்டயுமே இல்ல.
பண்ணன்றதே மறஞ்சிருச்சி பட்டன் ஃபோன்லதா எல்லாமே இருந்தது இப்ப டச் இல்லாத யாரு இல்ல டச்சு ஃபோன்தா எல்லா
ஆம்மா ஆம்மா
ஃபோனுன்றது நல்லதுக்கு யூஸ் ஆகுது கெட்டதுக்கு யூஸ் ஆகுது என்ன பண்றது அ மோஸ்ட்லி பாத்தனா என்ன பொறுத்த அளவுக்கு நல்லதுக்கு நா யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவேங்க்கா எல்லாத்துக்குமே செரி ஏதோ இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு ஆயிச்சி டக்குன்னு நம்ம ஒரு இதக்கோரி இன்ஃபார்ம் பண்ணோம் அதுக்கு யூஸ் ஆகுது நெறைய படிப்பு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது நம்ம யூஸ் பண்ணுறதல பொறுத்துதா இருக்கு ஃபோனுன்றது
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நல்ல விஷயங்களுக்காக நம்ம எடுத்துக்ட்டோம்னா தாராளமா நெறைய விஷயங்கள் கத்
கத்துக்கலா ஆமாக்கா
கொஞ்சோ நம்மளே கொஞ்சோ சோம்பறித்தனமா ஒக்காந்துட்டு இருக்கோனா செரி கொஞ்ச நேரம் சார்ட்ஸ் பாக்லா கொஞ்ச நேர பேஸ்புக் பாக்லா இன்ஸ்டா பாக்கலான்னு எடுத்தோம்னா போச்சு
ஆ கண்டிப்பாக்கா இப்ப பாருங்க இப்ப வீட்ல நம்ம ஒக்காந்தாலும் ஏதோ ஒரு பத்ரூபா இருபதுரூபா கெடை இது அதுக்காவது ஃபோன் யூஸ் ஆகுதுல்ல சும்மா ஒக்காந்து இருக்றதே
ம் கண்டிப்பா செரி ஓகே நம்ம இன்னொரு நாளு பேசுவோம் ஓகே பாய்
பாய் ஓகேக்கா